என்னா பண்ற
உம் சாப்புட்றே
கீழ வண்ட்டியா இல்ல மேத்தைலே சாப்புட்றியா
மேத்தைலதா சாப்புட்றே இப்போ சூப்பரா கேக்குது நல்லா வேகமா
எனக்கு ஸ்லோவா கேக்குது இப்போ
எனக்கு அப்பொ ரொம்ப லோவா கேட்டுச்சு
புரியலே
அப்பொ ரொம்ப லோவா கேட்டுச்சூ
ஆ ஆ மேத்தைல லைட் எரியுதா என்ன
இல்ல
அப்றோ எப்டி மெத்தைல ஒக்காந்து சாப்புற
நெல்லிக்கா சாப்புறே
ஓ செரி செரி எங்க அம்மா வி கீழ தா இருக்காங்ளா
ஆயா கீழ தா இருக்குது
புரில
நா வீட்லதானே இருக்குறே ஆயா மட்டு தாக்குறாங்க அம்மா கடைல் தாருக்குது
அப்றோ வாந்தி எடுக்குறாங்கன் சொன்ன
அது யோ கடைல இருக்குற நா கூட்டது நா அதுக்கு தா வீ ட்டு கூட்னு வரதுக்கு தா நித்தி போச்சு இன்னு ஆள காணோ என்னன் தெர்ல ஹாஸ்பிட்லு கூட்ன் போய்ட்டு கூட்னு வரேன் சொல்ச்சு எதோ வண்டி சத்தோ வேற கேக்குது யாருன் தெர்ல
ம் ம்
கைல மருதாணி வச்சு படுத்துட்டு திட்டு திட்டா கருப்பு கருப்பாருக்கு எதுக்கு கை கைல மர்தாணி
ம் ம்
அது எப்டின்னா இப்ப கருப்பு கருப்பா நடு நடுவுல ஆவுல அது கை உள்ள ங்கைலே அப்டி கருப் கருப்பாயிக்குது
அம்மாவுக்கா ஒனக்கா ம் ம்
அப்ப எனக்கு அம்மாக்கு சூட்டு ஒடம் போல பாரே இது வெயில் தா யாரு ஒத்துக்ல அதுக்கு அப்டி இருக்குது இப்ப ஒட ஃபுல்லா அலர்ஜியா எனக்கு இப்பதா அந்த வயிறு ஒரு சூட்டால இதுவாச்சு ஐயோ ஒண்ணு போனா ஒண்ணு வந்துங்குன்னே இருக்குது யாருக்கா து எனக்கு அப்டி கடுப்
கண்ணாருடி க ரு உங்ளுக்கல்லா புரியாது வா இங்கன்னா நம்ம என்னா சொல்றது ஒவ்வொருத்தோங்ளுக்கு வக்கிற கண்ணாரே பெரிய கண்ணாரு
கா நிம்மதியே இல்லக்கா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஒரு நாள் கூட ஸ்மூத்தா போமாட்டுது சு த்தமா ஸ்மூத்தா போமாட்டுது யாரு இன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட் போனாலு வெள்லந்து வேறு எதாவ்து ஓடு பிரச்சனயா வருது நமக்கு நா இன்னா பண்ற அதுவே எனக்கு மண்ட வலிக்குது டெய்லியு ச வீட்டுக்கு வரனா செரி இன்னக்கி சாய்ந்தரோ வந்தனா செரி வந்தோன்னே அம்மா ஃபோன் பண்ச்சு கடை கடைக்கு போல வேலயெல்லா முடிச்சிட்லான்ட்டு ஆ தலையெல்லா சீவி இன்னது தலைய கொண்ட கட்டிக்கினு துணி எல்லாத்தையு வாரி போட்டு மடிக்லான் ட்டு வாரி போட்டுட்டு ஒக்காந்து இந்த மாரி அம்மாக்கு முடிலன் ஃபோன் அடிச்சோனே ஆயா எழுந்து அதுக்குள்ள போய் ஜாமாலா கழுவிட்டு வந்துது துணி இந்துது சே துணி இப்ப நா ஓரமா போட்டு அதுக்குள்ள அதுக் அது கூட்டுதா அய்யோ ஒர் நாள் கூட இருக்க முட்லயேன் ஏந்து கெளம்பி போனதுக்கப்றோ பாதூரோ விசாஸ் கூல் வரைக்கும் போய்ட்டு இந்த மாரி நீ போ வேணான்னோனே அங்கந்து எறங்கி நடந்து வர முல்ல என்னால யாராவ்து கால் மண்நேரோ அங்கந்து நந்து வருவாங்ளா கால் மண் நே ரோ அங்கந்து நந்து வந்தே கால் வலிக்கிது நந்து வந்ததுக்கப்றோ இப்ப நா ஓன்ட்ட ஃபோன் பே ங்கறா ஆ ஒரு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோ கொஞ்ச நேரோ உக்காருவோ எல்லாத்தையு முடிச்சு சீக்கிரமா தூங்கிண்னு நெனைக்கிற ஆனா ஒரு நாள் கூட அப்டி நடக்க மாட்டித்
ம் ம் ம் ம் ம்
எதுக்கு நிவேனி அழுவுது
இல்ல இல்ல அது என்ன பாத்துருச்சி தேடினுவருது
பாப்பா ஆ
சொல்லு சொல்லு
செரி இப்ப என்ன டிரெஸ்தா எடுக்க போற
தெரியல கீர்த்தி அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து நிக்
தம்பி பர்த்டேகு ஆன மாரி கடைசி நேரத்துல போய் ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணாரு வர போற அப்பறோ
என்ன பண்ற சொல்ற ஏ கையில காசு இருந்தா நா போய் எடுத்துன்னு வருவே ஏ கையில காசு இல்ல அப்றோ நா என்ன பண்ண முடியு சொல்லு
சொல்லி எடுத்தறலா
அப்பில்லா நீ சொல்லாத
ம் ம் ம் என்ன சொல்லாத
ஒரு காஞ்சி காட்டன் டபுள் பார்டர் தா ஒண்ணு எடுக்கணு காலிக்கி நைட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெர்ல அ ஆமா ஆமா அவ தம்பிக்கு பொறந்த நாள் நடந்ததுல
ம் ம் ம்
அதுக்கு பக்கத்துல ஒரு மண்டபோ இருக்கு
ம்
அந்த மண்டபத்தில தா வைக்கிறோ
ம் கோழினூர் பக்க எதாவது மண்டபோ வெச்சிருந்திருக்கலால்ல
அப்பிடிதா சொன்னாங்க மாமா தம்பி பொறந்த நாளுக்கு அப்பறோ என்னன்னா அந்த மண்டபத்துல போய் வெக்கிறாங் நம்ம என்னா பண்ண முடியு சொல்லு நம்ம ஒண்ணு பண்ண முடி
நா என்ன சொல்றேனா இப்டி வெச்சா அங்க இருந்து வரவங்களுக்கு ஒரு இது இப்டி இருந்து வரவங்களுக்கு ஒரு மெயின்னு
ஈசி
மெயின் ஏரியா அங்க இருந்து உள்ள வரறதுக் கஷ்டமா இருக்குல்ல ரோடு எதுவு தெரிய மாட்டிதில்ல
ம் அது அவுங்களா அப்பிடிதா நம்ம அதுல்லா ஒண்ணு பண்ண முடியாது
இப்ப அவங்க ஃபேமிலியுமே மோஸ்ட்டா தூர தூரத்துலதா இருக்காங்க
ம்
அதனால சொல்ற
அதெல்லா ஒன்னு பண்ண முடியாது நம்ம வந்து
புள்ளதானே
ஏ புள்ளதா ரைட்ஸ் ஏ கையில இல்ல புரியுதா ஏன்னா நா சம்பாதிக்கல சம்பாதிச் ச்சி ஏ கையிலி நாலு காசு இருந்தது நானு அந்த பங்க்ஷனுக்கு வந்து நா வந்து செலவு பண்ண போறே அப்டின்னா நா சொல்லலா இங்க வைங்கன்னு இது என்ன அதிகார பேச வந்தது ஒன்னு சம்பாதிக்கலானாலு திமிர்ல ஒன்னு கொற கெடையாது தா சொல்லுவாங்க அப்டியே எங்க மாமனார்லா கத்துவாரு நம்மளுக்கு அதெல்லா தேவ இல்ல நித்தி நம்மலா வந்துமா ஆளா நிக்கிறமா பசங்களுக்காக பாக்குறமா அவ்ளோதா
ம் இத எல்லாருக்கும் சை கடுப்பாவும் இல்ல
நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம செலவு பண்ணுறோம்னா நம்ம அந்த சபையில பேசனா பேச்சி எடுபடும் சம்பாதிக்கலன்ற அந்த ஒரு ரீசனால எவ்ளோ எடத்துல நா அசிங்கப்பட்றேன்றது ஏம் மனசுக்கு மட்டுந்தா தெரியும் ஆனா நா உன்கிட்ட நா அந்த மாறி அந்த எண்ணத்துல பேசலன்னு சொல்லுவாங்க பட் வந்து எல்லாருமே சம்பாதிச்சா ஒரு மதிப்பு சம்பாரிக்
அது பணம் தருதுன்றதுக்காகவே வாய முடினு இருப்பாங்க ஒன்னும் இல்ல எல்லா உம்மை நாம நெனச்சு இப்போ ஒண்ணும் இல்லாத இடத்துல மரியாத இருக்காதுன்றது உண்ம
அதா காசு காசுதா மரியாத வேற வேற என்ன மரியாத காசுக்கு இருக்கிற மரியா மரியாத வேற எதுக்குமே கிடையாது
ம் ம் அதேதா அதுவுமே அந்த காசு இப்ப நீ வந்து ஒருத்தவங்க கிட்ட வாங்கறவங்க கிட் யோ குடுக்க நீ ஒருத்தவங்க கிட்ட வாங்கற எடத்துல இருக்கிறப்ப உனக்கு மரியாத இருக்காது ஆனா நீ குடுக்குற எடத்துல இருக்கிறப்ப மரியாத இருக்கு
குடுக்கற எடத்துல இருகறவங்களுக்கு தா மரியாத வாங்ற எடதுல இருகறவங்களுக்கு எப்டி மரியாத இருக்கும் சொல்லு
ஆனா நம்மகிட்ட அப்படியே நார்மலாதா பேசுவாங்க என்னதா இருந்தாலு அது உள்ளுக் உள்ள வெள் வெள்ளே சொல்ருவாங்க ஆனா அப்டி இல்லன்ற மாறி நடந்துபாங்க
டைரக்டா பேசுவாங்க எவ்ளோ இடத்துல நான் அதும் கல்யாண ஆனதுக் அப்புறம்ல்லா வந்து நான் நெறய எடத்துல நான் அத வந்து ஃபேஸ் பண்ணிட்டுதா இருக்குறேன் சம்பாதிகாத விட்டுடோமே எவ்ளோ பெரிய தப் எனக்கு உண்மையாவே சத் த்தியமா இரவத்தஞ்சி வயஸ் ஆயி கல்யாணம் பண்ணிகண்டி இ ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம இருந்திருக்கேன் இப்பயுமே அப்படிதா மெச்சூரிட்டி டி இல்லாமலே இருக்கனேனு எனக்கெலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு சம்பாதிகணுன் நம்மளுக்கு தோணுச்சி தோணாமலா இல்ல ஆனா அதுக்கான ஒரு முயற்சியும் எடுத்தேன் எடுக்காமுலும் இல்ல முயர் சி ஒரு ரொம்ப டீப்பா எடுகலியோ நம்ம சம்பாரிகாம கல்யாணம் பண்ணிக் கூடாது நா ஸ்ட்ராங்கா சொல்லலயோ போய் எக்சாமுக்கு படிகறன் ஒகாந்தது தப்போ அப்டின்னா எவ் வ்வளவோ யோசிருக்க நானு
எக்ஸாம் படிக்கிற உட்காந்தது தப்பு இல்ல ஓன் நேரம் அந்த மாறி ஆனதுதா இதுவாயி
ஆ அதே தா நேரமும் நல்ல நேரமும் இருக்கணு கீர்த்தி நம்பளுக் வந்து நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் இருந்தாலு அந்த ஒரு நம்மளுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு பாரு அந்த நேரம் இருந்தா மட்டுதா நம்மளுக்கு எல்லா நல்லதா நடக்கும் இல்லனாலா வேஸ்ட்
எங்க காலேஜ்ல ரெண்டு பசங்க போய் ஏதோ ஜாப் ஃபேர் அட்டன் பண்ணுச்சுங்க அங்க ஒரு வேல கெடச்சா அது ட்டு அங்கந்து ஜி டி ன்னு சொல்லுவாங்ல்ல கிராஜுவேட் இன்டிடியரிங் ட்ரைனியே எடுத்திருகாங்கன்டு போச்சுங்க ஆனா அங்க அதுக்குள்ள வேகன்சி ஃபுல்லாய்டுச்சுமா வேற உங்க அதுக்கப்புற அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டதுக்கு உங்களுக்கு வேல வேணுமா இல்ல இந்த கம் தா வேணுமா வேலதா வேணும்னதுக்கு வேற ஏதோ ஒரு கம்பெனி வீல்ஸ் வீல்ஸ் இல்ல வேற ஏதோ ஒரு கம்பெனியா அங்க ஸ்ரீபெரமுதூர்ல
ம்
பக்கத்துல சுத்திக்கித்தி எதுவு இல்லையா கம்பெனி தானா அ ஹாஸ்டல் மொதொ ஒ ரெண்டு மாச த்துக்கு ஃபிரீயா அப்பறோ காசா ம் ஃபுட்லா நம்ம வெள்லதா பாத்துக் கனுமா ஒரு வேள ஃபுட்டு மட்டு உள்ள குடுப்பாங்களா ஹ ஹ ஹ மூணு வேள ஃபுட் மூணு வேள ஃபு ஃபுட்டு ஆனா நம் ஷிஃப்டுக் போறப்ப ஃபுட்டு சாப்ட்டுக்கணு போல அதுக்கப்பறோ கெடையாது போல ஹாஸ்டல்லா கொஞ்சோ இதுவாதா இருக்கா அதே இருவதாய்ரந்தா இந்த சம்பளோ
ம் ம்
இது ஆ இந்ந மாரி புரடெக்ஷன்லதா வேலயா போயிருக்கங்க சென்னைக்கு
ம்
அதனால இப்ப நானு ஒரே ஒரு விஷயோ என்னனா வெள்ல எங்காவ்து வேல வெச்சுக்கின்னு நம்ம போய் ஜாயின் பண்ணி செய்யற த்து வேற இத உட்டுட்டு அங்க போய் செய்றது வேற இங்க பதினஞ்சாயிரோ குடுக்குறாங்னா அதிகந்தான
ம் அதிகந்தா
ம் ஆனா ஒரே ஒரு மன கஷ்டமா இருக்குது நம்ம இன்ஜினியரிங் பச்ட்டு ஏ நம்ம இங்க வேல செய்ணுன்றது மட்டுந்தா ஏ மைன்ட்ல ஓடினு இருகுது
கார்த்தி இத சொன்ன நானு இந்த மாரின்ட்டு பதினஞ்சாயிரமோ என்னமோவா எதோ ஒரு நா சொல்ற எடத்துல வேணா கோர்ஸ்ஸு ஒனக்கு ஐ டி ல இன்ட்ரெஸ்ட்டான் கேட்டாங்க அவ்ங்க
எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்ப நா இல் நா இல்லன்லா
கத் னை நானு இருக் க்கு ஆனா இல்ல கார்த்திப்பா அப்டின்னு நம்ம சொன்னா அது இன்ட்ரெஸ்ட்டு இருந்தாதா கோடிங்லா நல்லா படிக்க முடியு கோடிங் நல்லா படிச்சதுன்னா அது வந்து தெரியாதுல்ல அதனாலதா நா அப்டி சொ சொன்னே ஆனா நல்லா படிக்கு என்ன மாரி கெடையாது அது
ம் ம்
அது நல்லா கத்துக்கணுனா எல்லாத்தையு கத்துக்கோன்ன நல்லா கத்துக்கு அப்டின்னா வந்து பதினஞ்சாயிரு ஹாஸ்டலு ஹாஸ்டலுக்தா ஆவு பதினஞ்சாயிரோந்தா ஆனா கண்டிப்பா வேல எதாவ்து ஒரு கம்பெனில வாங்கி குடுப்பாங்க ஓகேனா சொல்ல சொல்லு நா வேணா சொ சொல்லி வுடுறே அங்க அப்டின்னாங்க
ம் இப்ப எனக்கு அது பிரச்சன இல்ல இப்ப எனக்கு கோடிங்னா சுத்தமா என்னான்னு தெரியாது சத்தியமா சொல்ற எனக்கு ஹேர் சிங் குலோடு எதுக்கு போடுவான்றது கூட இப்ப எனக் எதுவுமே நாபகொ இல்ல அட்லீஸ்ட் நா அதப் படிக்கிற எக்ஸாமுக்கு படிக்கிற அன்னைக்காது அது என்னான் தெரிஞ்சுக்கணு அப்டின்ட்டு தெரிஞ்சுப்ப அதோட அத நா மறன்ட்ட இப்ப கடைசி இந்த ஒரு ஆறு மாசத்துலே எனக் படுச் ச்சது எதுவுமே நாபகொல்ல ஒன்னுமே தெரியாம மொக் மக் மக்கா உக்கானுக்குற அதனாலதா யோசிக்கி இப்ப கோடிங்னா எனக்
ஓ எ நீ வேணா மாமாட்ட ஃபோன் பண்ணி பேசு உண்மையாவேதா இந்த மாரி மாமா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு நா இவ்ளோ சேல்ரி வாங்ற இப்ப இங்க என்ன வந்து இங்க வந்து இந் மாரி ஆளா கூட போலா கம்பெனி ஆளா கூட போலான்னு சொல்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இந்த மரி ஆனா எனக்கு இந்த மாரி
இது வந்து இப்பவே போட மாட்டாங்கா ஒரு ஒன்ற வருஷம் மேல ஆவணும்
இருக்குது எனக்கு கழுத்து வலில்லா இருக்குது இந்த மாதிரி நான் வந்து எனக்கு நீங்க எனக்கு வந்து சொல்லுங்க என்னோட ஃபேமிலி சுட்டுவேஷன் ஒங்களுக்கு தெரியும் நான் வந்து நீங்க ஏதோ அக்கா கிட்ட க்ளாஸ் போலானு சொல்லி சொன்னீங்களாமே நான் வந்ட்டு க்ளாஸ் ஓ ஆமமா எனக்கு எனக்கு வந்து ஆனா எனக்கு ஐ எனக் கோடிங் பத்தி எனக் ஒண்ணுமே தெரியாது நா வந்து ஆ அங்க போனா ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி தருவாங்களா இது பெனிபிஷியல் தானா ஏன்னா குடும்ப சூழ்நல அப்டி நா அதுக்கேத்த மாரி நா பண்ணணு அதனாலதா மாமா கேக்றே சொல்லி கேட்டுப்பாரு
ம் ம் ம் கேக்கல இப்போ அது கூட பிரச்சனை இல்ல நான் போய் கத்துப்பேன் ஆ செரி ஓகே
ஆ